வணக்கம் தோ நல்லா இருக்கீங்களா
உம் ந நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்பிட்டீங்களாங்க் தோழி கலையில
சாப்ட்டே தோழி நீங்க சாப்டீங்களா தோழி
தோழி என்ன சாப்ட்டீங்க இன்னிக்கு என்னச்
இட்லி சாப்ட தோழி மதியானொ வந்து ரசம் தா ரசம் கூட்டு
ஓ சரிங்க தோழி சரிங்க இன்னைக்கு காலையில வந்து தக்காளி சாதம் தோழி ஏன்னா மாவு நேத்து அரைக்கல தம்பிக்கி ஸ்கூல் இருக்கு ஏ ஏழே முக்காளுக்கு வந்து விட் வீட்டு கெளம்பிறனு தோழி அதனால இன்னைக் வந்து சேமியா தக்காளி சாதம் புடலங்காய் பொரியல் தோழி நம்ம வந்து அந்த காலத்துல இருந்த நல்ல பழக்கங்கள் அஹ் நவீன காலத்துல மாறிப்போன பழக்க வழக் க்கங்கள் இவற்றை ஒப்பிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி ஆஹ் அந்த காலத் துல வந்து பாத்தீங்க அப் டின்னா நம்ம வந்து காலைல நேரத்துலயே பெ ரியவுங்களா வந்துட்டு நாள்ற மணி அல்லது அஞ்சு மணிக்கு வந்து எழுந்திரி ச்சுருவாங்க ஆ அதே மாதிரி அவங்க விளக்கு வந்து வாசல் தெளித்து வண்ண கோலமிடு பழக்கமு வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு ஆனா வந்து இந் ஒலத்துல ஆ நம்ம பாத்தோ அப்டினா நம்மே எ எழுந்திருக்கிறதே வந்து ஆர்ற ஏழு அல்லதி சில குழந்தைகள் வந்து எட்டு மணிக்கி கூட இழுந்துரிக்க கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கு அதி வந்து முற்றிலு த தவிர்க்கப்படணு ஏன் வந்து பாத்தீங்கனா ஆ ஆறு மணிக்குள்ள எழந்தரிக்கிறப் இப்ப சூரிய நமக்கு விண்வெளில வந்து பத்தீங்கனா ஓசோன் லேயர்ல வந்து நமக் துரொம்ப சுத்தமான காற்று வந்து இருக்கு அது வந்து உடம்புக்கு வந் திநுல் நல்ல ஆரோகெத்யு நோய் எதுர்புஷ் தீயு வந்து குடுக்கு ஆனா நம்ம அ அதிக நேரம் உறங்குவதால நிச்யமா நம்மளுடிய சோம்பேறித்தனமும் நம்ம நேரத்துக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தடை ஏற்படுது ஏற்படுவது வந்து நடைபெறு அதனால முடிஞ்ச வரை கி கடைசியா ஆறு மணிக்காவது நம்ம எழுந்து நம்ளுடிய செயல்குல வந்து செய்தோ அப்டின்னா அந்த நாள் முழுவதும் நம்ம நல்லஸ் சுறுசுறுப்பா இருக்க முடியு தோழி தொரந்து நீங்க பேசுங்க
அப்பறோ வந்து இந்த இந்த வாசல்ல வந்து இந்த ம் சாணில்லா தெளிச்சு போடுவாங்கள தோழி அது வந்து நோய் நிவாரணினு சொல்லுவாங்க நோ அத மாரி சொல்லுவாங்க
நிச்சயமா தோழி, தொற்றுகள் வந்து பரவாம இருக்கு
அது இப்போ இந்த காலகட்டத்துல அவ்ளோ இல்ல அப்பறமா வந்து இந்த எப்டி சொல்றது, நீங்களே சொல்லுங்க தோழி அ கொஞ்சோ இதுவா இருக்கு
ஆ, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த காலத்துல வந்து நி ச்சயம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வந்து அ அதிகமா சாப்ட கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து இருந்தது ஆனா நவீன காலத்துல வந்து பாத்தோ அப்டின்னா ஜங்க் ஃபுட் வந் து நம்ம குழந்தைகள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அது நிச்சயமா நமக்கு வந்து உடல் நலத்துக்கு கெடுதல் தா ஏற்படுத்து, பழங்கள் காய்கறிகள் அதிகமா உட்கொள்ளும் போது நமக்கு நோய் எ திர்ப்பு சக்தியும் அதுல நார் சத்து அதிகமா இருக்கிறனால வைட்டமின் மினரல் போன்ற சத்துக்கள் வந்து இயற்க்கையவே நம்ளுடைய உ உடம்புகளுக்கு கிடைச்சிரு அ அதனால நிச் சியமா இயற்கையான உணவுகள் வந்து எடுத்துக்கொள்வதுதா நல்லது பேக்ட்டு ஃபுட்டு அல்லது நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட் மேகி நூடுல்ஸ் இந்த மாரி உணவுகள் வந்து தொடந்து சாப்பிட்டால் நிச்சயமா அது இரைப்பையை கூட பாதிக்கிற அளவுக்கு கெடுதலானது என்பத நம்ம நம்மடைய குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே உணர்த்த வேண்டும். எந்த உணவு சாப்டணு, எந்த உணவு சாப்டக்கூடாதுங்கற பழக்கத் த்து பெற்றொர்கள்
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து வந்து அந்த குழந்தைங்க வந்து இப்ப வெளிய வந்து அவ்ளோவா விளட விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க போன்னு மொபைல் ஃபோன் தா வச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாரி இல்ல ஹலோ கேக்குதா
நிச்சயமா
முதல்ல காலகட்டத்துல வந்து இந்த மொபைல் போன்னுறதே இல்லைய அது வந்து ஒரு இதுவா தான் இருந்தது இப்ப வந்து எல்லார் கையிலயும் அந்த போன் இருக்கதால போன்ங்க வந்து எப்பவுமே போன் அதுல போன் யூடியூப்ல அதுலதான் பாத்துட்டு இருக்காங்க அதுனால வெளியே போய் விளையாட மாட்டறாங்க இதனால அ இதனால அவங்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் விளையாடுறதுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது வெளில போன் மொபைல் கைபேசி வச்சுட்டு உள்ளேயே உட்கார்ந்துறாங்க அது கண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது இதுவே அவங்க வெளியே போய் விளையாங்கன்னா ஓடி ஆடி விளையாடு அது அவங்களுக்கு உடல் நலத்துக்கும் நல்லது இப்ப இருக்க குழந்தைங்க வந்து அது புரிஞ்சுக்க மாட்றாங்க ஒண்ணு தொலைக்காட்சி ஒண்ணு தொலைக்காட்சி கேக்குறாங்க இல்லனா வந்து கைபேசி கேக்குறாங்க
நிச்சயமா நிச்சயமா அதுல இரண்டு உபா ஆஹ் உபகன உபகணமே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள்ள வந்து நிச்சயம் முக்கியமா நம்மளுடைய பார்வை மற்றும் உடல் நலத்தை வந்து நிச்சயமா பாதிக்க கூடியதுதா தெருக்கல்ல விளையாடும் போது அவங்க கல் மற்ற மற்றும் மணலெல்லா விளையாடும் போது இயற்கையாவே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல இருக்கும் அ அ அல்லது ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களுடைய உடம்புல வந்து ரத்தோட்டம் வந்து சீரா இருக்கும் அதையெல்லாம் இன்னைக்கு மறந்து அ நவீனமயம் ஆக்கி விட்டதுனால ச இதுலையே அவர்களுக்கு பருமநாள உடம்பு அல்லது பெண் குழந்தைகள்னா சிறு வயதிலேயே பூப்படையிறது அந்த மாதிரியான அ அந்த மாதிரியான பிரச்சினைகள் வருவதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்க க்கம் மேலும் அவங்களுடைய உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மி அதை விட நேறைய பெற்றோர்கள் வந்து சிறு வயது முளைதலை குழந்தைகளுக்கு வேலை செய்ய பழக்க கம அவங்களுக்கு வந்து அதிகப்படியான செல்லத்தை கொடுத்து அவர்களே வந்து அவருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக மாற விடுகிறார்கள் அந்த மாரி இல்லாம ஒரு மூணு வயது அல்லது ஐந்து வயதிலேயே சிறு சிறு வேலைகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து செய்யறதுக்கு பழக்கி விடுறது நல்லது அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கூட கிடையாது அவங்க வந்து கண்டிப்பா தனி தியா செயல்படக்கூடிய குணத்தோடு வளந்தாங்க அப்டினா பெருசாகும் போது அவங்க வேற எங்க போனாலுமே அவங்க அ உங்களுடைய தேவைகள வந்து பூர்த்தி செஞ்சுக்லா யாரையூ எதிர்ப்பாத் து காத்திருக்க வேண் டியதில்ல அதே மாரி ஆண் பெண் அப்டிங் வித்தியாச இல்லாம் ப நிச்சயமா எல்லாருமே வந்து வீட்டு வேலைகளூ வந் து செஞ்சு பழகிக்கிறது நல்லது உணவு உ செரி ஸ் இது பண்றதூ வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இரண் இரண்டு பேருமே உணவு சமைக்கிறத வந்து கத்துக்கிறது நல்லது பெண்கள் மட்டுந்தா சமைக் கிணூ அப்டின்னு கெடையாத் து ஏனா இப்ப ஆண்கள் ஏதோ ஒரு எடத் த்துல வேலைக்கு போய் தங்குறாங்க அது நம்மளே எங்கேயாவ்து ஊருக்கு போறோ அம்மா அப்பா இல்லாம அவங்க மட்டூ இருக் க வேண்டிய சூழ்நிலையில் இருந்துச் சுன்னா அவுங்களுடைய தேவைக் கு அவுங்களுக்கு ஏற்ற உணவ அவங்களேத் தயார் படுத்திக்கணூ இன்னொருத்தர வந்து போய் எதிர்பார்த்து இருக்க கூடாது
கண்டிப்பா குனி அப் ப்றோ இப்ப வந்து கா மொதல்ல காலத்துலல்லா வந்து கையால் துணி துவச்சுட்ருந்தாங்க இப்ப மிஷின் துணி துவக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு அப்றோ க்ரைண்டர் அந்த மாவு அரைக்கிறதுக்கு கையால அந்த இதுல அரச்சிட்ருந்தாங்க நல்லா கேக்குதா தோழி
கேக்குது தோழி தொடர்ந்து பேசுங்க
ஆ மாவரச்சுட் ட்ருந்தாங்க இப்போ அதுக்கூ க்ரைண்ட் செராமிக் ஆ அம்மில அரச்சிட்ருந்தாங்க இப்ப மிக்சி அதல்லா கொஞ்சோ மாறிடுச்சு ஏனா அதுல சத்துக்கள் இருந்துச்சு நம்ம கையிலயே அரச்சு பண்றதுல இப்போ அதல்லா அவ்ளோ இல்ல மிஷின் எலக்ட்ரிக் அந்த மின் கத் மின்லயே அது போயிடுது து மின் இதுலயே
ம்
கையால துணி துவைக்கும் போது நம்ம நரம்புகளெல்லா கொஞ்சோ வலுப்பட்டு நல்லா இருந்துக்கூ இப்ப மிஷின்ல துவக்கறதால நம்மளுக்கே அது ச து இல்ல ஒடம்புல சத்துல்லாம போயிடுது மிஷின்லத்துவச்சு நமக்கு அது நம்ம ஒரு ஒரு தொழில் ஒரு வேலைய வந்து நம்ம வந்து து ஸ்லோவா மா ஆகிட் ட்டு அதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து கூ அன் குனிஞ் ஞ்சி பெருக்கி கூட்டுவாங்க இப்ப அதுக்கெல்லா இல்ல மாப்பு வந்துடுச்சு அந்த மாரி ஒவ்வொரு மிஷின் ஒரு காலத்துல வந்துட்ருக்கறனால நம்மளோட ஒடம்புல நம்மளுக்கு சத்து இல்லாம போயிடுச்சு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இன்னோன்னு வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம கைகள்ல அந்த மாவு அரைப்பானல்லா அரைக்கும் போ து நம்ளுடைய தோள்பட்டை நம்ளுடைய கையினுடைய நரம்பு நம்ம நம்ளுடைய மசில்ஸ் தெல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமா இரு இருந்தது ஆனா இப்போது எல்லாமே வந் து மின்சாரமயமாக்கிட்டனால நம்ளுடைய உடல் லு தசைகளு நரம்புகளு வந்து நிச்சயமா வந்து வலு இழந்து தா கா காணப்படுது அதுக்காக இப்ப வந்து ஜிம் யோகா வகுப்பு கள் வந் து தன்னுடைய உடல் நலன்கள வந்து பலப்படுத் திக்கிறதுக்காக போக வேண் டிய ஒரு அவல நிலை வந்து இருக் பட்டுள்ளது
கண்டிப்பா மொதல்ல வந்து அந்த கொடோ எல்லா தூக்கிட்டு இருந்தாங்க அங்க நடந்து கொடோ தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அந்த இந்த வலுவ் கூட இல்லாம அதுல கொடங்கூட தூக்க முடியாத அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு எல்லா மோட்ரு மிஷின் அதெல்லா வந்ததால
நிச்சயம்மா தோழி அந்த கொ கொடமெல்லா தூக்கறனால அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களு டைய இடுப்பு எலும்புகள் எல்லா வலுவா இருக்கு நெறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா இயற்கையான பிரசவம் சவம் வந்து நடந்து து ஆனா இப்ப பாத்தம்னா நூத் துக்கு தொண்ணூத் தைந்து சதவீதம் வந்து ஆ கிரிட்டிக் ஆப்ரேஷன் பண்ணி
ம் அறுவ சிகிச்சை கண்டிப்பா அதுதா இப்போ ஆயிருச்சு பொது நெறைய மாறி அந்த காலத்துலருந்து இந்த காலொ வரைக்கு நாமளு அந்த வாழ்க்கைக்கு பழகிட்டுதா வரோ நாமளும் அந்த கா அந்த வாழ்க்கைக்கு பழகிட்டு வரோ
நிச்சயமா தோழி ஆனா மறைந்து போன நல்ல குணங்கள வந்து மறக்காம அவ்வப்போது அத நம்ம செஞ்சுக்கிட்டோ அப்டின்னா நிச்சயமா நம்ம வந் து மருத்துவமனைக்கி போகக்கூடிய அடிக்கடி போக்கூடிய நிலை வந்து
கண்டிப்பா கண்டிப்பா
அதனால முடிஞ்ச வரை கி இந் விழிப்புணர்வ நம்ம வெளில முடிஞ்ச வரைக்கி சொல்லலா இல்ல அப்டினா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக் காவது அந்த பழக்க வழக்கங்கள வந் து நம்மளுடைய சந்ததியருக்கு வந்து நம்ம பண்ணித் தரலா
கண்டிப்பா தோழி
அதுக்கப் றம் வந்து பாத்தீங்கனா அந்த காலத்துல சிறுதானிய உணவு கலெல்லா வந் துண்டு அதிகமா பயன்படுத் த்துவாங்க ராகி கம்பு கருப்பு கவுலி தினை வரகு சாமை அந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் வந்து பயன்படுத்தி அதுலதா வந்துட்டு தின்பண்டங்களெல்லா வந்து இது பண்ணுவாங்க நம்ம காலத்துல எல்லாம் பாத்தம்னா எள் ளுருண்டை கடலை பருப்பி அந்த மாதிரி எல்லா இருக்கு நிச்சயமா ஆனா இந்த காலத்துக் குழந்தைகளுக்கு அதெல்லா என்னன்னு கூட தெரியற தில்ல லேஸ் சிப்ஸ் இந்த மாதிரி போயர் றாங்க சோ அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவு முறைகளினுடைய முக்கியத்துவத்த சொல்லி அதுல வந்து நம்ம சிரமம் பாக்காம தின்பண்டங்கள வந்து செஞ்சு கொடுக்கும் போது நிச்சயமா அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிற கொழந்தைங்களுக்கு அதுதா பழக்கணு தோழி ஆனா அவங்ளுக்கு வந்து அந்த அந்த கடைல விக்கிற அந்த ஜங்க் ஃபுட்ல அவங்க டேஸ்ட் அடிக் இது அந்த அந்த சுவைக்கு அவங்க வந்து அடிம ஆயிட்டு அஹ் அதெல்லா இப்போ அந்த நம்ம குடுக்குற வீட் ட்ல பண்ணி குடுக்குற அந்த இது சாப்பிட மாட்டறாங்க அத வெளில இருந்து வாங்குற அந்த சிப்சுங்கெல்லா அவங்க வந்து விரும்பி கேக்குறாங்க
நிச்சயமா தோழி நிச்சயமா அந்த பழக்கத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழல்வ தரணும் தொடர்ந்து நம்ம பல கருத்து த்துல நல்ல விதமா பகிர்ந்துகிட்டோ அது நிச்சயமா நம்ம நடைமுறையில பின்பற்றவு செ
கண்டிப்பா தோழி,
தொடர்ந்து இன்னொரு கால்ல தொடர்ந்து பேசுவோம் தோழி, நன்றி வணக்கம், உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி